ஹலோ ஆ ஆ கே கேக்குது சொல்லுக்கா
என்ன சிக்னலே இல்ல போல ஸ்ட்ரக்காய் ஸ்ட்ரக்காய் கேக்குது
கால் பண்ணி எனக்கு கால் கட்டாயிடுச்சு அ திரும்ப நீ சொன்னதெல்லா வந்துச்சா நா அதெல்லா போட்டு ஒரு டாஸ்க் முடிஞ்ச மாறி காட்டிருக்கே
ஏய் ம்
அப்படி ஆயிருச்சு
ம்ம்
இது ரெண்டாவது கால்
உம் செரி ஆ ரெண்டு தடவ பண்ணா சிக்னல் இல்லாதனாலதா அப்டி இருக்குது நீ என்ன பண்ற கால்ல ஒரு மாறியா பேசிட்ருந்தயே டாஸ்க் கீஸ்க்னு ஒளறிக்கிட்ருக்க என்ன பண்ற
அலோ கேக்குதா
கேக்குது கேக்குது
அதுவாக்கா நா இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிகிருந்தனா அத அப்டியே ஒங்ட்ட பேசிட்டே சேர் சொல்லு
ம்
ஆ அவுங்ககிட்ட சொல் பேசிகிருந்தன்னா அத அப்டியே ஒங்கிட்ட சொல்லிகிறுக்கே ஆ என்னாக்கா என்ன பண்ற
என்ன ஏதோ வருத்தப்பட்டு பேசிட்ருந்த மாறி இருந்துச்சு என்னது
அதுதா இந்த இது எ வீட்டுக்காரடோதா சண்ட ஒரு சண்ட
யா
அது வந்து இந்த இது ஜிம்மு ஓ ஓபன் பண்ணி ஒரு வருஷம் ஆப்போதல்ல ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஆன்வர்சரி வப்போ அப்டின் சொல்லி அ பேசிக்கந்தோ அந்த அந்த அக்கா இருக்காங்களா ஓனரோட ஒய்ஃப்
ஆமா
அதுதா பிரச்சன பண்ணிக்கிட்டே இருக்கு நாங்க சொல்றதே அது செய்யவே மாட்டேங்கிது நாங்களு ஈக்வலா தான ஷேர் பண்ணிருக் ஆமா நாங்களு ஈக்வலா தான ஷேர் பண்ணிருக்கோ அப்ப நாங்க சொல்றது தானே அவங்க செய்யணும் அவங்க சொல்றத மட்டு நாங்க செஞ்சுட்டே இருக்க முடியுமா நா
ம்
ஓ இது ஏ ஏ வீட்டுக்கார என்ன சொன்ச்சு எதுக்கு தேவையில்லாம வந்து அவுங்க வந்து பதனஞ்சாவது வருஷோ செலிப்ரேஷன் பண்ணாங்க போன மாசோ அது வந்து நல்லா கிராண்டா பண்ணாங்க நாலுக்கா நாலு போட்டிய வெச்சாங்க பிரைஸு அவார்டு இது ஃபீல்டு எல்னாங் குடுத்து பிரைஸ் குடுத்து மத்யானோ சாப்பாடு போட் டு ஒரு வெளையாட்டு மைதானம் மாரிப் புடிச்சு அதெலாப் பெருசாப் பண்ணாங்க செரியா அந்த மாதிரி இது ஆ ஆமா அந்த மாரி இதுக் கு வந்துப் பண்ணணுன் சொன்னா இது மொதோ வருஷோந்தானே அதுக்கு எதுக்கு நீங்க அவ்ளோ கிராண்டாப் பண்ணணு மாடில வந்து கொட்டாயிப் போட்டு கம்பு கட்டையெல்லா கட்டி சேருப் போட்டு டேபிள் போட்டு சாப்பாடு குடுத்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணி காம்படிஷன் வெச்சு அந்த மார்லாப் பெருசா பண்ணணுன் நெனைக்கிறாங்க யாருச் செலவு பாக்குறதுக்கா செலவு வந்து இதுல வந்து நாங்க ரெண்டுப் பேருமே அ பார்ட்னர்ஸுங்கிறனால ஆ அமௌண்ட்டு வந்து இதுலேந்து ஜிம்முலேந்துதானே எடுத் த்து குடுக்கற மாரி வரு
ஆமா
செலவு கூட வருல்ல எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்ப நாங்க சொல்றோமா அசே சொன்னா அந்த அக்கா வந் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க இப்டி பண்ணணு அப்டி பண்ணணு அந்த மாரி செய்யணு இந்த மாரி செய்யணுன் சொல்லி சொல்லிகிட்டேருக் க்காங்க எனக்கென்ன கோவோம்னா நாவ் அவுந்தக்கா அப்டி சொல்றாங்கன்னா ஒன்னோட இத வந்து நீ சொல்லணுமுல்ல எ வீட்டுக்காரதா நா சொன்னே நீ என்ன யோசிக்கிறியோ அத நீ சொல்லணும்ல ஆ அத சொல்லாம செரி செரி செரின் ட்டு அவுங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கு நாப் பண்ணிர்றே நாப் பண்ணிர்றேங்க்கா நா செஞ்சிர்றேங்க்கா நீங்க என்ன சொன்னாலு செரி நாப் பண்ணிர்றே செஞ்சர்றேனா என்ன அர்த்தோ அ அப் நீயு ஈக்வலாதா
ஷ்டப்படுவாளோன்னு சரிச்சரின்னு
ஆமா இல்ல நா என்ன சொல்றனா நீயு இதுல ஒன் ஆஃப் த பூ பார்ட்னர்தா அப்ப நீ சொல்றது அவுங்க அக்செப்ட் பண்ணிக்கணு அவுங்க சொல்றதையே கேட்டுக்ட்டே இருந்தாப் இப்ப நீ எப்பதா வந்து ஒரு இதுக்கு நீ வந்து சொல்ல முடியு சொல்லு
அந்த மாரிதா அதுக்குப் பழக்கோ இல்ல இல்ல இல்ல
நா என்ன சொல்றே அவுங்களேதா எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க ஒன்னோட கருத் துக்கள நீ சொல்லுன் சொல்றே சொல்றது கூட மாட்டேங்கிது அப்ப கடுப்பாகுமா ஆகாதா சொன்னாங்கனே அவுங்களுக் தெரியு இல்ல இல்ல ஏ நா இப்புடிதா யோச்சுட் கே எப்புடி பண்ணிருவோன் நீ சொல்லு
ம்
சொன்னாதானே அவுங்குளுக்கு தெரியு அவுங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கு தலைய தலைய ஆட்டிட்டு வந்தீனா என்ன அர்த்தோ
ம்
அன்னாலா கிராண்டாப் பண்ணா அவுங்ளுக்கு இன்னு நல்லதுதானே
நம்ம ஒன்னு கிராண்ட் டா வந்துப் பண்ணாமலா இல்ல நெறைய நூ இது இதுவே என்பது எழுவத்தஞ்சு என்பது பேருக் ட்ட வருவாங்க இந்த ஜிம்முல உள்ளவுங்களே
ம் ம்
அப்றோ என்ன கேக் கட் பண்றோ ஏதாவது ரெ ரெண்டு ரெண்டு காம்படிஷ நடத்துறோ ஏ பண்றோ செய்யறோ இது கூல்டிரிங்கஸ் இந்த மாரி கொடுக்கறோ இதுக்கு மேல என்ன வேனு ம் கிராண்டா பண்றதுக்கு
நல்லபடியா பிளான் பண்ணி பண்ணுங்க சண்டைய எல்லா இல்லாம அவங்ககிட்ட நீங்க ஆனா சொல்லி பாக்கலா சிம்பிளா பண்ணலாமே ஏன் அப்டின்னு சொல்லி பாக்கலா
கத்துறாங்களே
ம் நீ சொன்னீயா
ஆமா நானு சொல்லிட்டே என் வீட்டுக்கார சொல்லிருச்சு அதுக்கு அவங்க கேட்க மாட்டறாங்க அவங்களுக்கு அதுல உடன்பாடுல்ல சிம்பிளாபண்ண அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லுது ஆ நம்ம திரும்ப திரும்ப அவனை போட்டு இது பண்ணிட்டு இருக்க கூடாது நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க எத்தனை மணின்னு சொல்லுங்க நாங்க வ வந்து நிக்கிறோ அப்டிங்கற மாரி அது பேசுது மண்டக்கனமா
அதா ம்
மண்டகணமா பேசுதா அது இதுக்கு நாங்க என்ன பண்றதுனே தெரியல அத காலேல புடிச்சு திட்டி விட்டே சண்ட அதுக்கப்புற எதுவு பேசிகலா
ம் நீங்களூ பேசு கூடாது
என்னது
நீ தா பேசினியா அந்தாக்கிட்ட
நா வந்து கேஷுவலா தா பேசினே நா வந்து கேஷுவ அந்த பிரபு பர்ஸ்ட்டே சொல்லிருச்சு இந்த மாரிதா நா அது அவங்களுக்கு இஷ்ட இல்ல போல கிராண்டா பண்ணு நினைக்கிறாங்க
ம்
நா என்ன சொல்லுறன்னா அவங்க அவங்க அப்டி யோசிக்கிறாங்கன்னா நீ உன்னோட தாட்ட நீ என்ன நி என்ன நினைக்கிறேன்ங்கிசொல்லுன்னு சொல்றே நீ சொன்னாதானே அவங்க அதுக்கு தகுந்த அந்த மாரி சேரி இவங்க இப்படி சொல்றங்க அது தகுந்த பாப்போ அதுக்கிட்ட அந்த மாதிரி பாப்போம்ன்ட்டு பண்ணுவாங்க எனக்கு என் வீட்டுக்கார் பேசாம இருக்கிறது தா எனக்கு ரொம்ப பிரச்சனை
அது ரொம்ப நல்ல புள்ளேங்க அதனால
ஆ அதுக்காக அதுக்காக நீ வந்து பேசாமே இருந்தேன்னா என்ன பண்றது இப்படி இருந்தப்பியா முன்னாடி அவங்க நீ வேல செஞ்ச அதனால நீ அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இது பண்ண இப்ப நீ வந்து ஒரு இதுக்கு ஓனர் ஆயிட்டல்ல அப்ப நீ வந்து அதுக்கு தகுந்த மாரிதானே நீ நடந்துக்கணு
ம்
நா சொல்றதுல என்னா தப்பு இருக்கு
சொல்லு சொல்லு சொல்லு ஆனா அவங்களுக்கு நீங்களு எதுவு மனஸ்தாப இல்லாம நீங்க சொல்றதையு அவங்க ஏத்துக்க மாரி ஏதாவது ஒரு வழியிருந்தா பாருங்க
ம் நா அப்பற சொல்லிட்டே என்னாலதா உனக்கு வந்து இது மனசா வாழதுனா நா இனிமே எதுவுமே நா சொல்லிக்கல பண்ணிக்கல ஏ இஷ்டோ இனிமே எதுவுமே கேக்காத அப்டின்னு சொல்லிட்டே வேற என்ன சொல்றது என்னாலதா நீ வங் நீ தா வந்து அவ நா வந்து அவங்கள்ட்ட நா செரி செரின்னு போயிட்றே நீ தா வந்து செரி செரின்னு போக மாட்ற அப்டின்னா அப்ப நா இனிமே தலையிடல நீங்களே பாத்துக்கோங்க ஏங்கிட்ட வந்து இனிமே கேக்காதனு சொல்ட்டே இது தா சண்ட காலையில ஆமா ஏங்கிட்ட கேக்குறனால தானே நா ஒன்னு சொல்றே
கண்டிப்பா கண்டிப்பா நீயு சொல்லனு அவுகளு சொல்லனு ரெண்டு பேரு சேந்து டிஸ்கஸ் பண்ணிதா முடிவெடுக்கணு இப்டி ஒன் சைடு அவங்களே முடிவு எடுக் அப்றோ எதுக்கு பார்ட்னர்னு நம்மோ
ஆமா
உ
அப்ப இது வந்து ஏங்கிட்ட இனிமே கேக்காத அப்டிங்கிற மாரி சொல்லிவுட்டுட்டே நா அப்புறோ சொன்னே நீ நீ ஒரு முடிவு எடுத்து அங்க போயி சொல்லி அந்த முடிவுல ஏதாவது செலிப்ரேஷன்ல நடந்தா நா ஜிம்முக்கு செலிப்ரேஷனுக்கு வரே ஃபுல்லாவே அவுங்க சுயோ ச்சு பண்ணதா இருந்தா நா வல்ல அப்டின்னு சொல்ட்டு
அப்பதானே இது போயி பேசு பேச கூட மாட்டேங்குதுனா என்னக்கா அர்த்தோ
ம் அது சொல்றது கரெக்டா இருக்கும்னு நெனைக்குதுன்னு அக்கா
அப்புடி அப்புடி அப்டி நீ நென நெனச்சிருந்தீனா ஆரம்பத்திலே அவங்க சொல்ற எல்லாத்துக்கு நீ செரி செரினு இல்ல சொல்லிருக்கனு இல்ல இப்டி பண்லா காசு கூட வரு நம்ம அந்த ஜிம் மாரி பண்ண வேணா சிம்பிளா இரு க்கலா பண்ணலா நா அவுங்க ஃபர்ஸ்டு கேக்கும்போது அப்றோ எதுக்கு அப்டி சொன்ன
அதா அதா சில வேரு டக்குன்னு மாறிருங்க
அதா எனக்கு அது புடிக்கல அதா போயிருக்கு பேசணும்னு சொல்ட்டு போயிருக்கு என்னனு தெரிய
அவளுக்கு தோதா அவ பேசிட்டு வரும் வரும்ல டென்ஷனு ஆயிட் இது இ சிப்பிளா பண்ணா என்ன க்ராண்டா பண்ணா என்ன க்ரா சிலது வந்து க்ராண்டா பண்ணா அதுக்கான ஒரு எஃபெக்டு வந்து கெடைக்கு கண்டிப்பா
ம் அதுக்கு நாங்க என்ன
அதாவது ஏதாவது ஒரு நல்லது ஆ நல்லா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க என்னனா அது மூலியமா அவங்களு கஸ்டமர்ஸ் வரலாம் எப்டி வேணா நடக்கலா
ஆமா நாங்க இத மட்டு நாங்க இத இப்போ நாங்க இத பண்ணி நாங்க வந்து வீடியோ போடாமையோ இது பண்ணாமையோல்லா இல்ல எல்லாமே பண்ணி வீடியோ எல்லா போட்டு எல்லாமே பண்ணதா போறோ
ம் ம்
சேரி பாப்போ என்னன்ட்டு
ம் அதா நானு சொன்னே என்ன என்ன இருந்தாலு அவ பெரிய
ஆ இந்த வீட்டுக்காரர் தா கால் பண்ணது இரு பேசிட்டு வரே
ஆ சேரி